ஹலோ டியமா
இல்லக்கா இல்லக்கா சொல்லுங்கக்கா
சாப்பிட்டியா
சாப்ட்டேன்கா நீங்க அப்டிங்களா அன என்னக்காசமைச்சிங்க
இன்னைக்கா மதியானோ வந்து மீன் கொழம்பு வச்சே
ஓகே
நெத்திலி மீன் இருக்குல அது வந்து ம அம்மா வாங்கிட்டு வந்தாங்க அப்ப அத போட் விட்டு கொழம்பு மாங்கா அப்புறோ மிருங்கக்கா இருக்குல்ல அதெல்லாம் போட்டு தேங்கா வச்சு அரச்சு அந்த ஒரு இது அவியல் மாதிரி செய்வோ அத
இதுக்கா நெத்திளி மீன்ல செய்வீங்ளா அப்டி
ஆமாப்பா நெத்திலி மீன் அவியல் செய்வோ
அப்டியாக்கா இதக்கே கேள்வி பட்டதுலக்கா அது மாதிரலா
அப்படியா ஏ ஆமா நாங்க எங்க இதுல வந்து அவியில் ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி அப்ப என்ன பண்ணனோ மாங்கா முருங்கக்கா எல்லா கட் பண்ணி வச்சுட்டு தேங்கா இருக்குல்ல தேங்கா வந்து மிக்சியில வந்து ரெண்டு மூனு சின்ன வெங்காயம் போட்டுட்டு ரெண்டு கொஞ்சோ பல்ஸ் மோடுல வச்சு எடுத்துட்டு அதுக்கப்றோ இந்த இது தேங்காவையு போட்டு தனி மெளகாதூளு அப்றோ மஞ்சத்தூளு அவ்வளதா வேற எது சேக்க மாட்டோம் போட்டு வந்து கொஞ்சோ அந்த பொரியலுக்கெல்லா சேப்போ பாத்தியா அந்த மாதிரிதா அரைக்கணு ரொம்ப இதுவா கொஞ்சோ கொஞ்சம் பல்ஸ் மோன்லே ரெண்டு மூனு போட்டு ஆ அந்த மாதிரி அரச்சு எடுத்து வச்சுட்டு ஆ இது இருக்குல்ல மண்சட்டி மண்சட்டில வந்து இந்த மீன நல்லா வாஷ் பண்ணி இதயு போட்டுட்டு அந்த நம்ம அரச்சு வச்சு அந்த இதயு தூக்கி கொட்டிருவோ
ஓகேக்க
அப்றோ வந்து இது இருக்குல்ல என்னது அது கூட இந்த மாங்கா முருங்கக்கா எல்லா போடுவோ அப்றோ கறிவேப்பில இதெல்லா கொஞ்ச நல்லா எல்லா வாஷ் பண்ணி அதுல போட்ருவோ போட்டுட்டு தேவயான அளவு உப் உப்பு அப்றோ தண்ணி லைட்டா தா சேப்போ நெறய சேர்க்க மாட்டோ ஏன்ன மாங்கா அது வேக இருக்றதுக்கு மட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேப்போ லைட்டா சேத்துட்டு மூட வேண்டியது போட்டு வேணுனா புளிப்பா மாங்கா இருந்துச்சுன்னா பரவால்ல அப்டி மாங்கா கொஞ்சம் புளிப்பு இல்லன்னா புளி இருக்குல்ல புளி கொஞ்சோ அத கொஞ்ச கரச்சு ஊத்திப்போ ஊத்திட்டு எல்லாம் போட்டுட்டு அப்டியே ஒரு மூடிய போட்டு அடுப்புல தூக்கி வச்சோ வச்சுட்டு கொஞ்சோ ஒரு ரெண்டு மூனு கொதி வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு ஆ மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு தேங்காண்ண இருக்குல்ல அத வந்து அதுக்கு மேல ரெண்டு மூணு ஸ்பூன் அப்படியே ஊத்தி விட்டுருவோ ஊத்திவிட்டுட்டு ஒரு ரெண்டு ஷேக் பண்ணிட்டு அந்த இத மண்சட்டிய ரெண்டு எடுத்து குழு இட்டு ஆமா அந்த மாதிரி டிஷ் தான்ப்பா அந்த மாதிரிதா அத பண்ணி ட்டு மூடி வச்சிருவோ மூடி வச்சுட்டா சிம்லே இருந்து அப்படியே இதுவாயி வந்துடு வெந்துடு அவ்ளோதா
ஓகேக்கா ஓகேக்கா இந்த கேரளால பிரியாணி எல்லா செய்வாங்களாக்கா அதுல்லா செய்ய தெரியுமாக்கா
அது வந்து அந்த அத நெய்சோருன்னு சொல்லுவாங்க நெய் ஆமா அது நெய் நெய்ச்சோறுன்னு சொல்லுவாங்க நெய்ச்சோருன்னா என்ன சொல்கறதுக்குன்னா பொதுவா பிரியாணி தம் பிரியாணிலா வந்து சிக்கன்லா போட்டு தானே நம்ம செய்வோ
ஆமா நா கூட சாப்பிட்ருக்கேக்கா எங்க அம் முப்பத்தூர்லக்கா அங்க கோரா ஃப்ட்கோட்ன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு கொர ஃப்கோடு தெரியிலக்கா அங்க ஒரு ஃபுட் கோடு இருந்துச்சு அங்க ஒரு கேரளா ஸ்பெஷலா வித்ருந்தாங்க அ ரைஸ் இருந்துச்சு அப்புறோ வந்து து தொக்குமறி இருந்துச்சு ஆனா நா பிரியாணி கேட்டே அது மாதி கூத்துது என்னடா இது இப்டி இருக்கு அப்படின்னு யோசிச்சா அதுக்கு அப்புறோ வந்து ஓகே நல்லாதா இருந்துச்சு
ஆமாப்பா அங்க அப்படிதா பா இருக்கு அங் அங்க வந்து அ அரிசி கூட வந்து இது போட மாட்டாங்க என்னது சிக்கனோ மட்டனோ அதுல போட மாட்டாங்க அத வந்து தனியா ஒரு கிரேவி மாரி பண்ணி வச்சிருப்பாங்க தனியா வச்சிருப்பாங்க இது வந்து வெறு வயி ட்ரேஸ் அதலா பண்ணுவாங்க ஒயிட் ரைஸ்ன்னா அதுல வந்து பார்த்தா நெய் நெறய சேப்பாங்க அப்புறோ இது இருக்குல்ல ஆஃப் டூடிஃப்ரூட்டி அப்புறோ வந்து பா ஆ இது என்னது முந்திரி கேஷ்வு அப்புறோ வந்து இது அ இது இருக் திராட்ச இதெல்லா வந்து நிறைய சேர்ப்பாங்க சேர்த்து அப்புறோ வெங்காயோ இருக்குல வெங்காயத்தை நல்லா நெய்ல வறுத்து அத வந்து அதையு இது மல தூக்கி போட்டுட்டு இந்த ரைஸ் இருக்குல்ல இத வந்து வேக வச்சு அது கூட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க தக்காளியனாம் மோஸ்ட்லி சே க்க மாட்டாங்க பிரியாணிக்கு சேக்காம இந்த மாரி ஐட்டம்ஸ் மட்டுமே சேத்து ஏன்னா கொஞ்சம் தேங்காய் பால் கூட ஊத்தி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சு வச்சுப்பாங்க தனியாக ரைஸ்ச அப்படியே கிண்டி அது அது வந்து என்னன்னா இந்த குழம்பு இருத்துல கிரேவி தனியா பண்ணி வச்சுப்பாங்க அந்த கிரேவியை வந்து அடி ஊத்திட்டு இந்த ரைஸ்ஸ அ மேல வச்சுருவாங்க
ஓகே
ச்சட்டு நமக்கு சர்வ் பண்ணுவாங்க இதுதான் பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க
புரியது
ஆனா வந்து எனக்கு அது புடிக்காது ஏன் அது கொஞ்சம் இன் இனி ப்பா இருக்குமா நான் சொன்ன இந்த டூட்டிப்ரூட்டி இதெல்லாம் போட்டு வச்சு பைன்னாப்பிள் போடுவான் ஆஹ் அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் புடிக்காது ஆனா வந்தங்க எனக்கு வந்து தம் பிரியாணின்னுதான் பிடிக்கும் அது வீட்யே நான் அத தான் செய்வேன் சிக்கன் மட்டன் எதுவா இருந்தாலும் சரி நம்ம எல்லாம் போட்டு செய்வோம்ல வெங்காயனம் தாக்காளி ஆஹ் அதே மாரிதான் வெங்காயம் தக்காளி ஆஹ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட் அந்த பிளேவர் இருக்கணும்ல அந்த காரம் அந்த இதெல்லாம் இருந்தா நமக்கு பிடிக்கும் அதெல்லாம் அதெல்லாம் போட்டுதான் நாங்க செய்வோம் ஆனா இது வந்து இ அப்படி தான் இருக்கும் அங்கே ஊர் அந்த சைடு போனாலே இந்த மாதிரி தான் ஃபுல் சாப்பாடா கேட்டால் பிரியாணி தான் சொல்லுவாங்க பத்தா நம்மள பெ என்னடா அது வெள்ள தோரா இத எப்பிடிடா பிரியாணி சொல்ற நமக்கு ஃபர்ஸ்ட் டவுட்டா தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் ஆனா வந்து இப்படித்தான் பண்ணுவாங்க அது அதே மாதிரி அரிசி கூட குண்டு குண்டா இருக்கும்ல
ஆம்மா
சாப்பாடு கூட குண்டு குண்டு அரிசா தான் இருக்கும் அத வந்து ஆனா நல்லது அப்பா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது சரியா அந்த அரிசி சாப்பிட்ட சுகர் எல்லாம் அவ்வளோ வராது நல்லது அத வந்து அ அது வந்து சிவப்பு மட்ட அரிசினு சொல்லுவாங்க நல்லது நம்ம வந்து நம்ம இப்ப சாப்பிடற இந்த பொன்னி அரிசி எல்லாம் வந்து பாத்தன்னா பாலிஷ் பண்ண ரைஸு ஆனா இதெல்லாம் வந்து அவ்வளவு ச சத்து கிடையாது ஒன்னும் கிடையாது
அங்க இருக்கவங்க அப்படியே ஹெல்த்தியா சாப்பிடுவாங்களாக்கா
ஆமாப்பா அது அப்புறம் அரிசி அவங்க வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துப்பாங்க என்னை எப்போழுமே வெஜி எங்க வீட்லயும் சரி இப்ப நான்வெஜ் வச்சாலும் சரி ஒரு வெஜிடபிள்ஸ் வேணும் எங்க அப்பாெல்லாம் ஒரு வெஜிடபிள்ஸ் கம்பல்சரி வேணும் ஓகே ஒரு குழம்பு வச்சுப்போம் அப்புறம் ஒரு பொரியல் வச்சுப்போம் இல்லைன்னா கூட்டு வச்சுப்போம் அதெல்லாம் கண்டிப்பா அது மட்டும் தேங்காய் நெறையவே சேப்போம் சமயல்ல எல்லாத்த தேங்காய் தான் நிறைய இருக்கும் தேங்காய்
அதெல்லாம் க மூஞ்சு எல்லாம் ஷைனிங்கா முடியல்லாம் நிறைய வளந்திருக்கும் எனக்கு எனக்கெல்லாம் முடி கொட்டது
ஏ அப்படி அப்படி சொல்றது கரெக்ட் தான் அது வந்து பார்த்தா இப்ப இங்க உள்ள கிளைமேட்டுக்கும் இங்க உள்ள அ பொல்யூஷனுக்கும் முடி எனக்கும் ரொம்ப கொட்டிச்சு இ ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் என்ன சொல்லும்னா எனக்கு என் கிளாஸ்லயே ஏ முடிதான் ரொம்ப பெருசா இருக்கும் ரொம்ப லாங் ஹேர் அதே மாதிரி ரொம்ப அடர்த்தியாவும் இருக்கும்
கேப்பா
இ இப்ப பார்த்தா டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு ஹேறே
இல்ல எனக் க்குமே நல்லா நீட்டுக்கா நல்லா கால் வரைக்குமே அடிக்கும் முடி இப்பதான் கொட்டுக்கிச்சு அப்பல்லாம் நான் நையன்த் படிக்கிற வரைக்குமே நல்லா இருந்துச்சு இந்த கொரோனா வந்துச்சுலக்கா அதுல ஸ்டார்ட் ட் ஆயி இப்போ வரைக்குமே முடி கொட்டிட்டேதான் இருக்கு எங்களுக்கு சுத்தமா ஆனா கொஞ்சதான் இருக்கு நல்லா நீட்டா அடர்த்தியா இருக்கும் ஒரு நான் இப்ப போற அந்த ஒத்த சடை அந்த ரெண்டு பக்கமும் அவ்வளவு அடர்த்தியா ஸ்கூல் படிக்கும் போது அப்படி இருக்கும்
நீ சொன்ன மாதிரிதான் ஆமா நீ சொன்ன மாிரி அப்டித்தான்ப்பா எல்லாருக்குமே எல்லாருமே வந்து நான் நினைச்சே நீ எனக்கு தான் அப்டி இருக்குன் பாத்தா கேக்கறவங்க எல்லாருமே அதேதான் சொல்றாங்க ஓகேவா அப்ப வந்து பாத்தா ஒரு வேள வந்து இப்ப நம்மளோட கிளைமேட்டிக்கு இதுவோ நம்ம தண்ணி நம்ம தண்ணி குளிக் கிற தண்ணினால இருக்கலாம் அதுக்கப்புறம் சாப்படற ஃபுட்டு எல்லாமே வந்து என்னது நம்ம எதும் ஆரோக்கியமான ஃபுட்டா சாப்பறோம் எல்லாமே வந்து கலப்படம் பண்ண ஃபுட்டு தான் இது எல்லாம் தான் ரீசனா தான் இருக் க்குன் நெனக்கிறே கண்டிப்பா
என்ன பண்ணாலும் வளர மாட்டிக்குது கொட்டிகிட்டே போது முடிக்கினா என்ன பண்றதே தெர்ல அதுக் கு ஒண்ணும் பண்ணா எதாவது பண்ணா கூட அப்பயுமே கொட்டுது என்ன பண்றதுன்னு தெரியல நல்லா முடிக்கானா எல்லாருமே நல்லா கண்ணு வச்ட்டாங்க அப்பவே கொட்ட ஆரம்பிச்சிச்சி அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் கொட்டிட்டே தான் இருக்கு
நீ சொன் ஆமா நீ சொன்னவன் என் கிளாஸ்ல கே இப்ப இப்ப பாத்து கே கன் எங்க முடியெல்லாம் காண்ல கிளாஸ்லே ஒனதான் பெரிய முனீ நசன நீங்கல்லாம் சொல்லி சொல்லிதான் போயிச்சி போ என் முடியே போயிடுச்சி போங்க எல்லாரும் அப்டின்னு ஆனா எனக்கு வந்து என்ன சொல்றதுக்கு ஆ ஃபர்ஸ்ட்டு டெலிவரி ஆனதுக்கு கப்பன்னா முடி கொட்டுலப்பா எனக்கு அன் நெறயா பேர் சொல்லுவாங்க டெலிவரில்லாம் ஆனதுக்குப்புற சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏர் லாஸ் இருக்குன்னு பட் ஆனா எனக்கு நீ பையனுக்கு அப்புறம் எனக்கு நெறையவே கொட்டிச்சி ஒரு வேள அதனால எனக்கு கொட்டிச்சா என்னான்னு தெர்ல என ஃபஸ்ட் டெலிவரி ஆனப்போ கூட என் முடிலாம் கெடையாது ஆ முடி கொட்டலா செய்ல நல்லாதான் இருந்துச்சி முடிய அடர்த்தியா இருந்துச்சி நீளமாவும் இருந்துச்சி அதுக்கப்புறம் பாத்தானா எனக்கு அப் டே ரொம்ப என்ன இப்ப பாத்தால்ல எதுவும் இந்த ஆ என்ன சொல்றது பசுமாட்டுக்கு பேக்ல இருந்த அந்த ஒரு வாள்ல இரு குமே அந்த அளவுக்கு ஆய்போச்சி குட்டியா ஆயி போயிச்சி முடியே அப்டி சுத் துமா தெரியாது ம நீட்டு இருக்கு
குதரவால் மேரி இருக்கு சொல்லுவாங்களே
இந்த மாதிரி ஆயி போச்சிப்ப முடி ஆனா என் பொண்ணுக்கும் வந்து நல்லா முடி இருந்துச்சி அவுளுக்கும் பாத்தா அவளுக்கும் கொட்டுது அது என்னந்தான் தெர்ல ஒருவேள தண்ணி பிரச்சனைய என்னான் தெர்ல ஆனா தண்ணி வந்து உப்பு தண்ணி கெடையாது இங்க எங்க எங்க ஏரியால இருந்தாலும் என்னான்னே எனக்கு ஒண்ணுமே புரியில செரி என்ன பண்ண முடியும் எதோ எதோ இருக்கறோ இருந்துட்டு போட்டு இப்ப அதுக்கு டென்ஷன் அடிச்சா ஒண்ணும் ஆவபோது இல்லல்ல
ஆமாக்கா சரி ஒகே ஆனாலு வந்து என் அக்கல்லா வந்து அவுளுக்குமே அப்டிதா முடில்லா நல்லா இருந்துச்சு நல்லா நீட்டு அடத்தி எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்றோ கொட்டிக்குச்சு அதாவ சொன்ன மாதிரி கொரனாக்கு அப்பறமா எங்க அக்காக்கு நல்லாவே கொட்டுச்சு அப்றோ ப்ரெக்னன்சி டைம்ல தா வந்து அத அதோ ஒரு மாத்தர ஒன்னு குடுத்தாங்க அது நல்லா முடி வளரு அப்டின்னு சொன்னாங்க அப்ப அவளுக்கு கொட்டவே இல்ல அப்றோ அது ஸ்டாப் பண்ணவு கொட்ட ஆரம்பிச்சிச்சு
அது என்ன மாத்தரனு தெரிஞ்சா அத நம்ம ஆ சாப்பிட்டுப்பாங்க அதா ஆனா அந்த ப்ரெக்னசி டைம்ல த தந்திருப்பாங்கல்ல அதுக்கப்றோ சாப்ட கூடாதுன் நெனக்குறீங்ளா
ஆமா அதுக்கப்றோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனா நல்லா அது ஏதோ ஒரு மாரி விட்டமின் மாத்ர மாரி இருந்துச்சு உம் அது நல்லாதா இருந்துச்சு அது அதுக்கப்றோ நல்லா அடர்த்தியா வளந்துச்சு அதுக்கப்றோ ப்ரெக்னன்சிக்கு அப்றோ மறுபடியு கொட்டிகிச்சு மறுபடி வால்மாரி இருக்கு
ஆமாடா அது இந்த முடி இருந்து இருந்தவங்களுக்கு அது கம்மியா ரொம்ப வருத்தமா இருக்கு செலருக்கு வந்து இல்ல முடி இருந் நல்லா இருந்தா கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருவாங்க அவங்களுக்கு தேவ இல்லன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருவாங்க அவுங்களுக்கு அத பத்தி எந்த இதுவு இல்ல நமக்கெல்லா வந்து இல்ல ஐயோ இவ்ளோந்துச்சு போயிச்சி சொல்ல நமக்கு அது நெனைக்கும் போதே பாதி டென்ஷன் ப்ரஷர்லயே வந்து நமக்கு திருப்பி கொட்ட ஆரம்பிச்சிரு
அது ஒன்னுதா இருந்தாலு எது பண்ண முடியாதுல இல்ல எனக்கே முடி இருக்கும் போது கட் பண்ணும்னு தா ஆச இருந்துச்சு இப்ப இல்ல
ஆமா இப்ப இல்லாத பட்ச இப்பதாத்த தெரியு நம்ம கட் பண்ணது எவ்ளோ தப்புன் சொல்ட்டு ஆன சொல்லுவாங்க கட் பண்ணா தான முடி வளர வளரும்
ஆமா ஆனா இத கட் பண்ணது அப்றோ தான்க்கா வளரவே இல்ல சுத் சுத்தமா
ஆமாப்பா மேபி அந்த டைமிங் அண்ட் அந்த நம்மளோட அந்த இது செட் ஆகாம இருந்தா கூட அது வளராதுன் சொல்லுவாங்க நம்ம எந்த நேரத்ல கட் பண்றோனு சொல்ட்டு
ஆமாக்கா ஏன்னா வளரவே இல்லக்கா அதுக்கப்றோ எ அண்ண தா கட் பண்ணா அதுக்கப்றோ வளரவே இல்ல
செரி செரி பாப்போ ஏதாவது ஒரு சொலுயூஷன் தேடலா கண்டிப்பா ஓகேவா உம் சேரிடா கேடா நா அப்றோ கூப்றே உன்ன
ஆ சேரிங்கக்கா ஓகே